வணக்கம்
ஆ சொல்லுங்க
ஆ சொல்லுங்கப்பா நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கங்க நீங்க
ம் நல்லா இருக்கப்பா
அ ஓகே ஓகே சாப்டீங்களா
ம் சாப்ட்டாச்சுப்பா நீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு சாப்ட்டாச்சு
ம் நல்லதுப்பா ஆ இப்ப பாத்தீங்கன்னா அ குப்பை எல்லா பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல எல்லா எரிக்கிறாங்க இல்லயா
ஆமா ஆமா
அதனால பாத்தீங்கன்னா எவ்ளோ ஒரு பெர் ஒரு பெரிய பிரச்சன வருது இல்லயா நம்ம ஹெல்த்துக்கு
கண்டிப்பா அது நெறையா விஷய இருக்கு அதனாலதா
க்கு கவர்மண்ட்ல என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லா எடுக்கலானு நீங்க நெனைக்கிறீங்க
என்ன பொறுத்த வரையு நம்பா இந்த பைக் நெறையா ஓட்றத கண்ட்ரோல் பண்ணனு அதுலயே வந்து ஏர் பொலிஷன் அதிகமாகுது அதுல பாத்தீங்கன்னா இப்போ இவி ல இவி பைக் வுட்டுருக்காங்கலே எலக்ட்ரிக் பைக் அது போலலா
ஆம்மா
அத வந்து மக்கள் வந்து யூஸ் போனங்களாட்டு இன்னொன்னு நம்ப கண்ட்ரோலா எல்லாத்துலமே கண்ட்ரோலா இருக்கணு சும்மா இந்த குப்பைலா எடுத்துட்டு போய் வெளியே கொளுத்துறது அதுபோலலா இருந்தா நெறையா ப்ராப்ளம் வந்தா நம்ப அதுல்லா கெஞ்ச கண்ட்ரோலா இருந்தா அதலா கெஞ்ச தவிர்கலா கவர்மண்ட்லா இன்னொ கொஞ்ச நெறையா ரூல்ஸ்லா எடுத்துட்டு வந்தா இப்ப நம்மளுக்கு யூஸ் ஃபுல்லா இருக்கும் அதுலே
ஆமா நீங்க சொல்றது கரக்ட்டு தா இப்ப எங்க ஏரியால எல்லா பாத்தீங்கன்னா குப்ப எடுக்கறதுக் க்கு ஆள் வர்றதே கிடையாது அ இப்ப நாங்களா என்னா செய் முடியு அந்த மாரிதா பண்ணி ஆகணு வேற வழி கிடையாது எவ்ளோ நாள் குப்பைய நாங்க சேத்து வைக்க முடியு நீங்க அ நாம் எனக்கு பாத்தீங்கன்னா தூக்கி எறிறதுக்கும் வேற எந்த வழியு கிடையாது இப்ப நா யூஸ் பண்ற ஆ ம் கரி பை ஆகட் டோ நெகிழி பாத்தீங்கன்னா நா எப்டி் அ அ ஆ அத வந்து ம் டிஸ்போஸ் பண்றதுங்கறது அத பத்தி எனக்கு எது தெரில்ல வேற வழி இல்லாமா நாங்க அதா பண்ற மாரி இருக்கு அது பாத்தீங்கன்னா நம்ப நுரையிரல்ல வந்து பாதிக்குது ஆமா இப்ப ஒரு ஆய்வு வந்து சொல்லிருக்காங்க அப்டின்னா அ கன்சர் வருது அப்டின் சொல்லி ஒரு ஆய்வு வந்து து சொல்லிருக்காங்க அது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்மா இருக்கு ம் இப்ப கிராமத்துல இருக்குற ஒரு தலைவர்கள் ஆகட்டு இல்ல ஆங்க இவரு பதவில இருக்குறவங்கலா ஆகட்டு ஒரு கண் ஒரு கட்டண வசூக்கல வசூலிக் கல்லா இந்த மாதிரியான ஆ ம வந்து தூக்கி எறிச்சா குப்பைல எல்லா கண் மா கண்ட மாரி தூக்கி எறிஞ் அப்பிடின் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு சட்டோ வந்துருச்சி அப்டி கேரளா சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைல்லா கெடயாது கரெக்டா போய் எந்த எடத்துல குப்பை போட்ணுமோ இப்ப ஃபுட்டு வந்து வேச்சாக் கூட வந்து கரெக்டா எங்க போட்ணுமோ அங்க தா போட்ணூ
ஆமா
கண்ட மாரி கண்ட எடத்துலல்லா தூக்கி போடக் கூடாது
ஓ நாங்க நாங்க இருக்க ஏரியால கூட அந்த அளவுக்கு பிராபலம் ஏன்னா கரீக்டா வந்துருவாங்க அவங்க கா ந்த மார்னிங் அண்டு ஈவினிங் வந்து கரெக்டா எல்லத்தையூ வந்து எத்துட் பே கலெக்ட் பண்ணி எட்த்துனு போயிடுவாங்க எங்களுக்கு சோ அந்த பிரச்சனை கொடயாது வெள்ளில்ல போடனோ கொளுத்தனோ அந்த பிராபலம் வந்து இருக்காது கரெக்டா இருக் அது போல ரூல்ஸ் கொஞ்சோ ஸ்ட்ரிக்ட் டா ஃபாலோ நீங்க சொல்ற போல அந்த கிராமத்து பகுதில பாத்தீங்ன்னா அங்க ஊர்ல இருக்கர பிரசிடன்ட்டாக் கூட யார்னா வந்து ரூல்ஸ் கரெக்டா கொஞ்சோ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்கனா இது சொல்ற மாரி கொஞ்சோ பாதிப்பு கொஞ்சோ நம்ம தடுக்கலா அதுக்கு நறைய வாய்ப்பு இருக்கு
ஆமா பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசோ ரொம்ப அதிகமா பாத்தீங்ன்னா அந்த டயர் எல்லா எரிக்கிறது அந்த மாரியே ரொம்ப ஆ பண்றதுனால இப் இப்ப எங்களுக்கு பெரிய பாதிப்பா இருக்கு அவங்க எரிக்கும் போது பாத்தீங்ன்னா வீட்டுல வந்து பொக சுத்துது அந்த மாரிலா இருந்தாக்கா ரொம்ப இரிட்டேட் ஆகுதுல நம்மளுக்கு அதுக்காகத் இதா வந்து இந்த மாரி எல்லா இருந்துச்சு ஒரு சட்டோ கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்பிடின்னா அரசாங்கத்துல இந்த பிரச்சன கொஞ்சோ குறையோ
கண்டிப்பா கண்டிப்பா
ஆ ஆமா ஆ இது இல்ல வீக்லி ஒன்ஸ்சு இந்த வாரத்துல ஒரு நாள் கூட வந்து பணம் வசூல் பண்ணி இந்த குப்ப எடுக்குறவங்களுக்கு கொடுக்கலா அந்த மாரி கூட செய்யலா அது பாத்தீங்கன்னா எந்த நடவடிக்கையுமே இந்த சைடுல்லா எடுக்குறதே கெடயாது
ஓ அது நீங்க ஏதாவத் ச்சி இப்ப நீங்க இப்ப மனு அது மாரி ஏதாச்சூ குடுக்குலான்ல்ல இவ்ளோ இருக்கு பிராபளம் இருக்கு இத பாருங்க அப்புடின்ட்டு நீங்க உங்க தரப்புல இருந்து ஏதாச்சூ குடுக்கலான்ல்ல
நாங்க வந்து எங்க கிராமத்துல பதவியில இருக்கவங்களிட்ட சொன்னோ இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை ரொம்ப நாளாகவே இருக்கு அப்புடின்ட்டு அவுங்க வந்து என்னன்னா அவுங்க கொஞ்சோ அலட் சியோ காட்டுறாங்க நம்ளுக்கு ஓட்டு போற வரைக்கூ பக்கத்துல வந்து நிப்பாங்க கைய எடுத்து கும்புடுவாங்க அம்மான்னு நம்ம போய் ஒரு பிரச்சனன்னு சொன்னாக்க அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அதுவூ இல்லாம இப்பே பா ம் சொல்லுங்க
கிராமத்து பகுதியில பாத்தீங்கன்னா இப்போ நெரிய நானேஎங்க ஊர் சைடுலா போயிருக்கே அம்மா வு அம்மா இருக்காங்க அந்த ஊர் ஊர்லதா வில்லேஜ்லதா இருக்காங்க அவுங்க வந்து அந்த ஊர் சைடுல்லா போவ் போது பாத்திங்ன்னா தொட்டி ஒன்னு கட்டி வச்சிருப்பாங்க மக்கும் குப் குப்பை மக்காத குப்பை அப்புடின்ட்டு ரெண்டு கட் டி வச்சிருவாங்க அதுக்கெல்லா யூஸ் பண்லா இல்ல அதெல்லா இருக்கா உங்க ஏரியவ்ல்லா
ம் அதெல்லா கூட வைக்கலா அந்த மாதிரிலா கூட கெடயாது எங்களுடைய ஏரியாவில பாத்தீங்கன்னா அது மாதிரிலா கூட கெடயாது
ஓ அப்பிடியா இப்போ நெறய கடைகள்லா நெகிழி பைல்லா தடை செஞ்சுடாங்க இன்னுமா அதல்லா விக்குறாங்க
நெகிழி பை இல்லாத கடையே கேடயாதுப்பா இப்ப எல்லாமே தா குடுக்குறாங்க எல்லாமே நெகிழிப்பைல்ல ஆரம்பத்துல எப்டி இருச்சோ அதே மாதிரியே தா இப்ப இருக்கு மஞ்ச பையெல்லா இல்லவே இல்ல
இல்ல எங்க ஏரியாவுல பாத்தீங்கன்னா இப்ப ரூல்ஸ் கொஞ்சோ ஸ்ட்டா போடுதுனால அதெல்லா கொஞ்சோ கண்ட்ரோலா இருக்கு அதிகமா அதெல்லா அது யாருமே யூஸ் பண்றது இல்ல ஒரு சில கடயில இருக்கு அதிக கடயில வந்து நம்ம வந்து பை எத்துட்டு போல இருக்குணு அப்டின்னா அவுங்க வந்து அந்த நெகிழ் பை இதுலே ஈஸியா மக்கிட்டு இல்லியா அந்த மேரி பை வந்து குடுப்பாங்க அது அவுங்க வந்து காஸ் தனியா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ நம்ம காய் காய்கறி வாங்குன்னா அந்த பைக்கு ரெண்டு ரூவா மூன் ரூவா அது போல இது பண்ணுவாங்க அது போல உங்க சைட்ல வந்து மாத் துனாங்கனா இன்னு கொஞ்சோ கட்டுப்படுத்தலா எல்லாமே
ஆமா அது கூட அது கூட நீங்க சொல்றது கரெக்ட் தா ஆரம்பத்துல வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருந்தப்ப பாத்தீங்கன்னா ஆ அது மாரி பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா அது மாரி பண்றது இல்ல இப்ப எல்லா எடத்துலியுமே வந்து நெகிழி பை குடுக்குறாங்க நெகிழி பை ஆரம்பத்துல எப்டி இருந்துச்சோ அதே மாதிரி தா இப்பவு இருக்கு
அ அ அ
ஆமா எல் ஆ ஒரு சில விஷியத்துல அதெல்லா தவிர்க்க முடியாது இருந்தாலு சீக்கிரமா மக்குரு அந்த பைய பயன்படுத்துல்லா
ஆமா ஃபர்ஸ்ட் இருந்துச்சீ ஆனா நீங்க சொல்ற மாரி அந்த அந்த அது போல இருக்க பைய எல்லாருமே பயன்படுத்தனா நல்லதுதா இப்போ க க கட் கட்டபை நம்ப கடைக்கெல்லா போக போல அந்த காய்கறிலா வாங்க போகதுல்ல கட்டப்பைய் எடுத்துட்டு போறது அப்டிலா போனா நம்ம சேஃப்டி ஃபர்ஸ்ட்ல்லா எல்லாருமே டெரக்டா கடைக்கு போவாங்க அந்த பொருள வாங்குவாங்க அவுங்களே பைத் தருவாகனுட்டு போவாங்க அந்த பிளாஸ்டிக் பை தருவாங்க இல்லியா அது வாங்கிட்டு போவாங்க நம்மென்னா அப்றோ வாங்கிட்டு வன்ட்டு அத காய்கறி மட்டு யூஸ் பண்ணுவோ அந்த பையா மாணவரியா தூக்கி போட்ருவோ நம்ம அது கரெக்டா ப்ராப்பரா எத்து வைக்க மாட்டோ எத்து வரவங்க கிட்ட குடுக்க மாட்டோ அந்த குப்ப எடுக்க வறாங்கல்ல மாநகராட்சி அவுங்க கிட்ட கரெக்ட்டா குடுக்கவு மாட்டோ அதுனாலயே நெறைய இச்சு வருது நம்ம இப்ப வில்லேஜ் சைடுல்லா பாத்தீங்கன்னா அத அம்மா கொளித்தி விட்றுவாங்க எதுக்கு வீட்டாண்ட அதிமா இருக்கு அடச்சிட்டு இருக்க ஏனா பூச்சி புட்டு வருண்ட்டு அத வந்து கொளுத்துருவாங்க அத வந்து நானுமே நெறைய பாத்துருக்காது எங்க ஆயா வீட்டுக்கு போபோதல்லா இப்டிதா பண்ணுவ எங்க ஆயா வீட்டாண்டயே கூட இதுகான தொட்டி ஒன்னு கட்டி வச்சிருப்பாங்க மக்கு குப்பை மக்காத குப்பை அப்டின்ட்டு ஆனா அவுங்க பாத்தீங்கனா அத வந்து யூஸ் பண்ண மாட்டாக அது எப்பியுமே அதே குப்பயோடதா இருக்கு நா போனே எங்க ஆய வீட்டு சைட்ல அவுங்க லெண்டுல வந்து குப்பய கொட்டுவாங்க கொஞ்சோ நாள் அதிகமானவோனே அத அப்டியே கொளித்தீவுட்டுர்வாங்க அதுல வேற பக்கத்து விட் இதுல இவுங்களுக்கு சண்ட வேற வரு நீ ஏ இங்க வந்து கொட்ற அப்டிட்டு மாத்தி மாத்தி சண்டலா வரு
ஆம்மா அந்த மாரி பிரச்சனலா இருக்கு இதெல்லா பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களாகட்டு அதுல இருக்க ப்பா அதுல பதவியில இருக்கறவங்க பாத்தீங்கன்னா இந்த மாரியான ஒரு அ ஒழுங்குமுறை எல்லா வந்து கரெக்டா வந்து அ பண்ணாங்க அப்டின்னா இந்த மாரியான பிரச்சனைக்கிலா வேலயே இல்ல பாருங்க
ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் ஆனா அவுங்க அது முன்னுரிமை எடுத்து பண்ணணு நம்ம அதுக்கு தான அவுங்கள வச்சிருக்கோ அதுக்குதா நம்போ அவுங்கள ஓட்டு போட்டு ஜெய்க்க வெச்சிறோ ஆமா ஆனா அவுங்க வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்க தா பாப்ங்க தா நம்மளுக்கு நல்லது பண்ணுன மக்களுக்கு ஒண்ணு பண்ணணு நம்ம ஊர்ல இருக்கவங்க பண்ணணும் நம்ம ஊருக்காக யாராவுது பண்ணணு அப்டின்துனா ஒரு ஸ்டெப் எடுத்து வக்க மாட்டறாங்க அது போல நீங்க சொல்ற போல என்ன பண்ணா நல்லா இருக்கு நீங்க சொல்ற போல இந்த பைன் போடுறது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துச்சுன்னா நல்லா இருக்கு ஏன்னா அப்ப தா மக்கள் பயப்படுவாங்க இப்ப மக்களுக்கு வந்து காசுதா தேவயே அந்த காச நம்ம அவங்களுக்கு தர போல வச்சுன்னா அப்போ அவங்க கொஞ்சோ பயப்படுவாங்க ஐய்யோ நம்ம இத் தப்பு போண்ணா காசு கட்டனோ குபிங்க கொட்டா காசு கட்னோ அபிடின்டு பண்ணா அவங்க கொஞ் பயுபுடுவாக அது போல ரூல்ஸ் ஏதாசி நீங்க சொல்ற போல வந்தா நல்லலா இருக்கும் அப்டிஇல்லான மக்
அப்ரம் பாத்திகனா உணவு வேஸ்ட் ஆகுதுல நம்ம வீட்டுல அந்த சாப்பாட கூட தூரமா எவ்வளவு தூரத்துல இருந்தாலு ஒரு எடோ இருக்கோ அந்த எடதுல கொண்டு போயி வேஸ்டாவற அந்த உணவு வந்து அந்த இடதலதா கொட்டனு
ஆமா
தட் கேரி பை அப் நெகிழி அப்டினா தனியா போடனு அந்த மாதிரியான ஒரு சட்டோ இருக்கு கண்ண பின்னானு போடகூடாது ரோடுல சு சுத்தமா இருகனு அந்த மாரி ஒரு சட்டோ அங்கு இருக்கு
இல்ல நம்ப நீங்க கேரளாகு போறது இபடி நம்ப ஊர்லியே நமக் தமிழ்நாட்ல பாத்தீங்ன்னா நெறய இத்து வந்து அத ஃபாலோ பண்றாங்க இருக்கு
ம்
ஒரு சில ஏரியாவ உள்ள பாம்ப ரொம்ப இதுவா இருக்கு ஏரியாவுல பாத்தீங்ன்னா ஃபாலோபாய் ஏரியானா கிராம இருக்குல அவ்ங்ளுக் தெரியாது அது அவ்ங்ளுக்கு தெரிற மாரி அவ்ங்க தெரியும்னா இப்போ மேல் இடத்துல வந்து சொல்ற இத வந்து அறிவிச்சிருவாங்க நீங்க இத பண்ணுங்க நா இவ்லோ ஃபண்டு தர பண்ணுங்கன்ட்டு ஆனா நம்ம ஊர்ல இருகுற தலைவர்லா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசு வாங்கி அவ்ங்க செலவு பண்ணிட்டு அப்டித்தா பாப்பாங்க தவர இத வந்து நம்ம அறிமுகப்படுத்த மாட்டாங்க இப்டி ஒன்னு இருக்கு இந்த விஷயோ இருக்கு இத எனக்கு குப்பய கொட்ணு இந்த போய் ஒட்னா அந்தத்து இந்த மேரி குப்பைய கொட்ணு இது எரிக்க கூடாது இது எரிச்சுன்னா இந்த சட்டத்துல வந்து உங்களுக்கு வந்து காசு எடுப்பாங்க நீங்க காசு கட்ணு அப்டின்ட்டு சொல்லிட்டா அது அவங்களுக் தெரிஞ்சிரு ஏன்னா அவ்ங்க சொல்ல மாட்டாங்க அவ்ங்க சொன்னாங்கன்னா நம்ம செய்வோ அவ்ங்ளுக்கு காசு கெடைக்காது இல்லயா அதனாலயே அவ்ங்க அவ்ங்க வந்து சொல்ல மாட்டாங்க
ஆமா அது வந்து பாத்தீங்ன்னா ஒரு பிரச்சனயாவே இருக்கு எங்க ஏரியாலல்லா பாத்தீங்ன்னா அது ஒரு பெரிய பிரச்சனயாவே இருக்கு குப்ப பிரச்சன இப் இப்ப காய்கறிலா கூட கட் பண்றது அந்த வேஸ்ட்டு அதெல்லா கூட மரொ செடி அந்த மாரி கூட போட்டுக்லா
ஆமா அதயு போட்டுக்லா
மம் மத்தபடி இந்த பாக்ஸு இந்த கேரி பையி இதெல்லா நெகிழி இதெல்லா வர்ரது பாத்திங்கன்னா அதெல்லா என்னன் தெரியாம என்ன பண்றதுன் தெரியாம ஒரு எடத்துல சேமிச்சு வைக்கொறோ எவ்ளோ நாள் நம்ம சேமிச்சு வைக்கிறதுன்னு பாத்துட்டு ஒரு நாள் எடுத்து போட்டு எரிச்சு விட வேண்டியதா இருக்கு
ஆமா இப்போ நீங்க அப்டி தா பண்றீங்களா இப்போ ஊர்ல இருக்க எல்லாருமே அப்டி தா பண்ணுவாங்களா வச்சிருவாங்ளா அங்க இருக்கதுல்லா ஓ அப்டியா அதுக்கு நீங்க ஆமா நீங்க எல்லாமே ஒன்னா சேந்து அதுக்கு ஏதாச்சு ஒரு தீர்வு
இது கிராமங்கிறதுனால அதுக்கான விழிப்புணர்வு இருக்க மாட்டேங்குது ஒரு சில பேர் சொல்றாங்க இந்த மாரி பிரச்சன ஹெல்த்துக் பிரச்சன அப்டின்னு
ஓகே இப்போ ஒ ஆமா ஆமா அவ்ஊர் தலைவரு இப்ப ஒவ்வொரு தலைவரு இருக்காங்ள உங்க ஊர்ல
ம் தலைவர் இருக்காங்க
இருக்கு ஆ அவ்ங்ககிட்ட போய் நீங்க கோரிக்க வைக்கலால இது போல எங்களுக் ப்ராப்ளம் வருது வீட்ல கொழந்தைங்கள்ளா இருக்கு நாங்க குப்பைய கொல்துறதா கொழந்தைங்களுக் வர ப்ராம்ளம்லா வருது அது உங்ளுக்கு தெரியு அவ்ங்ளுக் தெரியாமலா இருக்காது ஒரு பிரசிடெண்டா இருக்காகன்னா எல்லாமே தெரிஞ்சுருக்கணு
ம்
அ நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்லால்ல
அதெல்லா பா அதெல்லா பண்ணாலு பிரயோஜன இல்லம்மா அதெல்லா வந்து என்னோட வேல இல்லம்மா அப்டின் ட்டு பேயிடுவாங்க
ஆமா இப்போ நீங்க சொல்றத அது போல கரெக்ட்டா ஒரு பர்சனா இருந்தாங்கன்னா அது பண்ணுவாங்க அவுங்க
ம்
வேற விஷயத்துல மணி காசு பாக்கணு அப்டின்றவங்க வந்து கண்டிப்பா அதலா பண்ணவே மாட்டாங்க
ஆமம்மா
கண்டிப்பா சேர் நம் முடிச்சுகலாமா ம் அ ஓகே நன்றி